வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கே இப்போ இன்னிக்கு பேச போற தலைப்பு வந்து நம்ப திருவிழாக்கள பத்தி பேசலா திருவிழாக்கள் அப்டின் சொல்லும் போது உம் எனக்கு ஒரு விஷ்யோ ஞாபகோ வர்றது என்னன்னா நம்பள குடும்பங்களோட ஒண்ணு சேந்து அ வீட்ல ம் சமைச்சி சாப்டுட்டு அ எப்புவுமே வந்து நம்ப வேல பள்ளி இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைகள்ல வந்து நம்ப இருப்போம் ஆனா அந்த திருவிழா நாட்கள் அப்டின்னும் மோதுதா நம்ப எல்லாருமே ஒன்னா சேந்து இருக்கறது அ வெளில போயிட்டு துணி எடு க்றதா இருக்கட்டும் அஹ் கடைகளுக்கு போறதா இருக்கட்டும் சமைச்சி சாப்பிட்றது மொட்ட மாடியில உக்காந்து எல்லாரு உக்காந்து சாப்பிறது இது எல்லாமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாட்கள்னே சொல்லலா முக்கியமா அந்த திருவிழா நாட்கள்ல வந்து புத்தாடை அணியிறதா இருக்கட்டும் அதே போல உணவுகள வந்து பரிமார்றதா இருக்கட்டும் பக்கத்து வீட்டுக்கு குடுக்குறது இது எல்லாமே வந்து இந்த திருவிழா க்கள்ல ஒரு முக்கியமான நாட்கள் அப்டினே சொல்லா ஒரு சந்தோஷமான நாட்கள் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான திருவிழாக்கள் ரொம்ப உ உங்க மனசுல பதிஞ்சிருக்கு
இப்ப அந்த மாரி பாத்திங்கனா நம்மளுடைய பாரம்பரியமான திருவிழாக்கள்ல பொங்கல் திருவிழா பத்தி சொல்றே நானு இது பாத்திங்ன்னா விவசாயத்துடைய பெருமைய சொல்ல கூடிய ஒரு திருவிழானே சொல்லா சூரியனுக்கு நன்றி சொல்றத் து வந்து இயற்கைக்கு நன்றி சொல்றதுல இருந்து விவசாயிக்கு மரியாதை செலுத்துறதலிந்து இந்த பொங்கல் திருவிழாவ சொல்லா இந்த பொங்கல் திருவிழா டைம்ல காலைலியே நம்ம எழுந்து சூரிய பகவானுக்கு நன்றி சொல்ற விதமா நம்ப காலையிலயே பொங்க வெச்சி அத நம்ம பட ச்சி அன்னிக்கு பாத்திங்கன்னா கரும்பல்லா நம்ம நெறைய வாங்கி படைச்சி அதை நம்ப கொழந்தைங்கள்லந்து பெரியவங்க வரைக்கிலு எல்லாரு சாப்ட்டு அது சந்தோஷமா இருக்கறத பத்தி நல்லா ரொம்பவே நல்லா இருக்கு அது அதே மேரி தீபாவளி பத்தி நீங்க ன்ன நெனைக்கிறீங்க
அஹ் கண்டிப்பா தீபாவளி அப்டின் சொல்லும் போது அஹ் சிறு வயதிலயே வந்து நமக்கு என்னன்னா அந்த பட்டாசு தா வந்து ரொம்ப புடிக்கு ப்ச் அஹ் நம்ப ஒரு விஷ்யோ வந்து இந்த புத்தாடை அணியிறது புது துணி வந்து எப்பிடியாவ்து நம்ப போட்ருணு அப்டின் நெனைப்போ அஹ் ரெண்டாவ்து விஷ்யோ வந்து பட்டாசு இது ரெண்டு இல்லன்னா தீபாவளியே இல்லாத ஒரு கொறையா இருக்கு ஆனா இப்ப இருக்க காலகட்டங்கள்ல அது எல்லாமே வந்து மாறி போயிடுச்சு அப்டின்னே சொல்லலா ஆஹ் நம்ப உணவுகள வந்து பரிமார்றதா இருக்கட்டு அ இது எல்லாமே வந்து ப்ச் மாறிடுச்சு சிறுவயதுல வந்து இப்டிதா இருக்கு அப்டின் நெனைக்கிறோ ஆனா அதையு தாண்டி என்னன்னா இந்த திருவிழா அப்டின் சொன்னாலே மற்றவர்களுக்கு உதவுற து அப்டின்னு நா சொல்வே ஏன்னா அ இல்லாதவங்க நறையா பேரு இருக்காங்க கஷ்டப்பட்றவங்க அவுங்களுக்கு வந்து புத்தாடை வாங்கி குடுக்குறதா இருக்கட்டு அ ஒருவேள உணவு வந்து அவுங்களுக்கு குடுக்குறது இது எல்லாமே வந்து ஒரு திருவிழாக்கு அ திருவிழா உடைய ஒரு மகிழ்ச் சின் வெளிப்பாடு அப்டினே சொல்லா தீபாவளி அப்டின் சொன்னாலே ந நறைய விஷ்யந் தோணு காலைலியே எந்து குளிச்சுட்டு அ அப்பா அம்மா கால் ல் விழுறுதா இருக்கட்டு அவுங் கையிலந்து அந்த புது துணி எடுக்கறது அத வந்து அஹ் போட்டுட்டு வந்து நமக்குப் பக்கத்து வீடு அவுங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அவுங்க எல்லாருக்குமே வந்து அந்த பலகாரங்கள்ல வந்து பகிர்றது இது எல்லாமே ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி சந்தோஷோ அப்டின்னே சொல்லலா இந்த மாரி நறைய திருவிழாக்கள் இருக்கு நறைய பேர் வந்து திருவிழாக்கள வந்து கொண்டாட மாட்டாங்க அதுக்கு பதிலா மற்றவங்களுக்கு உதவணு அப்டின் நெனைப்பாங்க அந்த மாதிரி நீங்க யாருக்காவது உதவிருக்கீங்களா
கண்டிப்பா நல்ல நாள்ல எல்லா இப்ப நம்ப திருவிழா அப்டின் பாத்தோம்னா இப்ப நம்ப மட்டு சமைச்சு சாப்பட்றது மட்டு இல்ல அத வந்து அன்னைய நாள்ல நம்மள விட கொஞ்சோ தாழ்த்தப்பட்ட வசதில குறைவா இருக்கறாங்க இல்ல அவுங்களுக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்றவங்க அந்த மேரி இருந்தாங்கன்னா அன்னைய நாள் நம்ப அவுங்களுக்கு உதவறதுதா அது உண்மையான திருவிழானே சொல்லலா ஏனா நம்ம மட்டுமே புத்தாட உடுத்துக்கிட்டு நம்ம மட்டுமே நல்ல சாப்பாடு செஞ்சு சாப்ட்டு சந்தோஷமா கொண்டாட்றத விட இல்லாதவங்களுக்கு நம்ம செஞ்சு அவுங்ககிட்ட வர அந்த சந்தோஷத்த நம்ம பாக்கறதுதா அது உண்மையான ஒரு திருவிழானே சொல்லலா இப்ப காலையில ப்ப திருவிழா டைம்லே பாத்தீங்கனா நம்ம வீட்ல பலகாரோ இதெல்லா செஞ்சு நம்ம மட்டுமே சாப்ட மாட்டோ நம்மளுக்கு பக்கத்து வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே நம்ம பகிர்ந்து குடுத்து அது சாப் ப்டும்போது அது ஒரு தனி சந்தோஷமாவே இருக்கு. அது மட்டு இல்லாம நம்ம மட்டுமே புத்தாட உடுத்தறது இல்லாத நம்ப்ளால முடுஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நம்ம துணி வாங்கி குடுத்து குடுக்கற்து அது ஒரு தனி சந்தோஷமே இருக்குது. இந்த மாரி கூட நம்ம சொல்லலா. இப்ப கார்த்திக தீபம் பத்தினா நீ கார்த் த்தகிரி இப்பல்லா போய்ருக்கீங்களா?
அ கேள்விப்பட்டிருக்கே கார்த்திகை தீபம் ஆனா போய் பாத்ததில்ல. ஆனா வந்து கார்த்திகை தீபம் அப்டின்னால இந்த வெளக்குகல வந்து ஏற்றது அ வீடுகள்ல வந்து நாங்க ஏற்றிருக்கோ. ஆனா அத பத்தி எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு அ தெரியில அப்டீனே சொல்லலா. ஆவ் வீடுகள்ல எல்லா பார்த்தோ அப்படினா,
அந்த திருவிழாக்களெல்லா பாத்தீங்கனா அது வந்து ரொம்போ பழய பழய ஆன்மீக அர்த்தம் கொண்ட திருவிழானே சொல்லலா கார்த்திகை தீபத்த. இந்த திருவிழா பாத்தீங்கன்னா ஒளியை பற்றியதுன்தா முக்கீயமா சொல்லணு. ஒளி அப்படின் பார்த்தீங்கன்னு வைங்களே அறிவு, நம்பிக்கை, நல்லது, இறைவன் இதனாலதா கார்த்திகை தீபன்ற ஒரு திருவிழாவே கொண்டாடுறாங்களே. இப்ப கார்த்திகை தீபம் ம் பாத்தீங்கன்னா ஒரு புராண கதைல இருந்து புராண கரன் கதைல இருந்தே அத சொல்லலா. ஒரு நம் பிரம்மான்னு கேள்விப்பட்ருப்பீங்க, ஒரு ச அ அந்த பிரம்மாவ அவரு மட்டுல்லாம விஷ்ணுன்றவரு இவுங்க ரெண்டு பேத்துல யார் வந்து ஒரு பெரிய கடவுளு அப்படினு ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டியே வந்தது. அப்ப பத்தீங்கனா சிவபெருமாள் வந்து சொல்றாரு, நா வந்து ஒரு அனந்த ஜோதி ஸ்தபமாக நா உருவெடுப்ப. அப்டின்ட்டு அவரு சொல்றாரு. அப்டின்னா, ஒரு முடிவில்லாத ஒரு ஒளியா நா வருவே அப்டின்ட்டு சொல்றாரு. அதுக்கு வந்து விஷ்ணு என்ன பண்றார்ன்னா கீழ ஃபுல்லா அவர தேட்றாரு. அவரு எங்க தேடியுமே கெடைக்கல. அப்ப பிரம்மா என்ன பண்றாருனா மேல தேட்றாரு. அவர் என்ன சொல்றார்னா, கடைசில அவரு வந்து நா ஒரு இறுதியில வந்து அவர் என்ன சொல்றார்ன்னா நா ஒரு மு முடிவே இல்ல எனக்கு. நான் முடிவே இல்லா அந்த அளவுக்கு நா பிரகாசமா அந்த ஒளிய நா வந்து பரவு பரப்புவ. அந்த மாரி சொல்றாரு. அதே மாரி கார்த்திகை தீபம் பாத்தீங்கன்னா கார்த்திக தீபம்னாலே நம்ளுக்கு ஞஞாபகத்துக்கு மொதல்ல வந்து பாத்திங்கனா திருவண்ணாமலதா அந்த திருவண்ணாமல உச்சிலதா அந்த பெரிய தீபன்றதே ஏத்துவாங்களே அதுவு அது அந்த கூட்டோல்லா பாத்திங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் அங்க இருப்பாங்க எதுக்கு அந்த சாமி தரிசனோ செய்யறதுக்கு அவ்ளோ மக்கள் அங்க இருப்பாங்க அது மட்டு இல்லாம வீடுகல்லா பாத்திங்கன்னா நெறையா தீபல்லா ரொம்ப அழகழகா அகல் விளக்கெல்லா வீட்ல வெச்சு அத நல்லா டெக்ரேஷன் பண்ணி அன்னைய நாள்ல பாத்திங்கனா வீடு எல்லான் அகல் விளக்காலே ரொம்பொ ஜொலிக்கு அது மட்டு இல்லாம வீடெல்லா சுத்தம் பண்ணி எண்ணெ தேச்சு வீட்டு வாசல்ல வரிசையா அந்த தீபங்கல்லா ஏத்தி அதெல்லா பாக்கவே ரொம்ப அழகா இருக்கு வீடு முழுக்க அந்த அன்னைக்கு ஃபுல்லா அந்த ஒளிதா இருக்கு அது மட்டு இல்லாம நம்ம மனசுலயு ரொம்ப மகிழ்ச்சிதா இருக்குமே உங்களுக் கு வேற எந்த திருவிழாக்கல்லா நீங்க அதிகமா நல்லா கொண்டாடிருக்கிங்க
ம் கண்டிப்பா திருவிழா அப்டினாவே எல்லா திருவிழாக்களு வந்து ஆ கொண்டாடக்கூடிய நாட்கள்தா ரொம்ப அழகா வந்து அந்த கார்த்திகை தீபத்த பத்தி சொன்னிங்க எனக்கு வந்து அந்த வெளக்குகள் மட்டுந்தா அது எரியறது தெரியு ஆனா நெறைய விஷயங்கள் வந்து அழகா சொல்லிருந்திங்க. அடுத்தது இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை அப்டின்னாலே ஒரு மகிழ்ச்சியா இருக்கு இந்த இரவு நா நேரத்துல போயிட்டு நம்ம அந்த அ கோவில்ல போயிட்டு அங்க போயிட்டு இருந்துட்டு அந்த வழிபாடெல்லா முடிச்சுட்டு வரும் போது கேக் வெட்றது கிறிஸ்மஸ் தாத்தா இது எல்லாமே வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சியான தருணோ அப்டின்னே சொல்லலா அ முக்கியமா வந்து கிறிஸ்மஸ் பண்டிகை எல்லாருமே வந்து பாத்தோனா இந்த பண்டிகைகள வந்து கொண்டாடறாங்க. முக்கியமா இந்த வெளிநாடுகள்ல எல்லா பாத் தோனா எல்லாருமே வந்து கேக் வெட்டி சந்தோஷமா கொண்டாடறது வீடுகள்ல வந்து அ கிறிஸ்மஸ்ஸு ட்ரீ வெக்கிறது அந்த மரங்கள் வெச்சு அதுல வந்து நெறைய பொருட்கள் அலங்கார பொருட்கள்லா வச்சு அழகுபடுத்துறது இந்த குழந்தைகளுக்கு ஈர்க்கிற வண்ணமா வந்து ம் அத வெக்கிறது இது எல்லாமே வந்து ஒரு சந்தோஷோ அப்டின்னே சொல்லலா இந்தமாரி திருவிழா நாட்கள் அப்டின்னாலே வந்து ஹ்ம் ஒவ்வொரு திருவிழாக்களுமே வந்து ஒவ்வொரு சுவாரஸ் சுவாரஸ் யம் வாய்ந்தது அப்டின்னே சொல்லலா ஏனா ஒவ்வொன்னு ஒவ்வொரு விதமா இருக்கு ஒவ்வொரு வழிபாடுகளா இருக்கு அ வேற வேற மாதிரியான வித்தியாசமான முறைகள்லா இருக்கு அப்போ அந்த திருவிழா அப்டினும்போதே ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான அ திருவிழா க்கள் அப்டின்னே சொ சொல்லா குடும்பமா ஒன்று சேர்ந்து இருக்கறது ஆடைகள் அணிவிக்கிறது இப்பல்லா பாத்தோன்னா இப்ப ஏதாது ஒரு திருவிழாக்களா இருக்கட்டு அ வீட்ல விழாக்களா இருக்கட்டு இந்த மாரி நேரங்கள்ல எல்லா என்ன ஆகுதுனா நம்ம எல்லாருமே வந்து ஒ ன்னா வந்து ம் அ புடவைகள் ஒரே வந்த வண்ணத்துல அணியறதா இருக்கட்டு, வீட்ல இருக்கற ஆண்கள்ல்லா வந்து ஒரே மாதிரியான வேஷ்டி சட்டைகள் அணியறது. இந்த மாதிரியான உங்க குடும்பங்கள்ல நீங்க பண்ணிருக்கீங்களா?
கண்டிப்பா ஒரு பண்டிகைனு வந்தாலே அன்டைய நாள்ல பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கவங்க எல்லாரு ஒரே மாதிரியான ஆடைகள் ஒரே மாதிரியான கரல் கலர்ல போட்றது பாத்தீங்கன்னா அது ரொம்பவே சந்தோஷத்த தரக்கூடிய விஷயமாதா இருக்குமே. ஏன்னா எல்லாரு வீட்ல ஒரே மாதிரி போடும் போது அத பாக்க இன்னுமே அழகாவே இருக்கு. நீங்க சொன்ன மாரி இந்த கிறிஸ்மஸ் டைம்லெல்லா பாத்தீங்கன்னா இந்த சான்டோ கிளாஸ் பத்தி சொல்லுவாங்க. அவரு வந்து அன்னைக்கு குழந்தைகளுக்கு வந்து பரிசு பொருட்களெல்லா குடுப்பாரு. அதனால கொழந்தைகள் வந்து ரொம்பவே சந்தோஷம் அடைவாங்க. அவரு வந்து அதே மாரி கொழந்தைங்களுக்கு வந்து இந்த பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணு, பிறருக்கு உதவணு, சந்தோஷமா இருக்கணு. இந்த மாரிலா அவர் வந்து கொழந்தைங்களுக்கு அறிவுரை சொல்லி அந்த பரிசு குடுக்கற அப்போ கொழந்தைங்க வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதுமட்டு இல்லாம கிறிஸ்மஸ் நாள்ள அப்ப கிறிஸ்மஸ் நாளே கேக்குதா மொதல்ல ஞாபகோ வரும் ஏன்னா அவுங்க வந்து அதிகமா கேக் குடுத்துதா அவங்களுடைய வாழ்த்துக்கள சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக் க்கு பாக்கவே. அது மட்டும் இல்லாம கிறுஸ்துமஸ் நாள்ளயு பாத்தீங்கன்னா நம்ம மட்டு சந்தோஷமா இல்லாம அடுத்தவங்களுக்கும் ஒதவுற வக ஒதவுணும். அவுங்களுக்கு இல்லாதவங்களுக்கு நம்ம புத்தாடை எடுத்து கொடுக்கறது இனிப் இனிப்பு வாங்கி குடுக்கறது. இல்ல மத்த வேற வேற பொருள்அவங்களுக்கு இல்லாதத நம்ம வாங்கி குடுக்கறது இது போல நம்ளால முடுஞ்ச உதவிய மத்தவங்களுக்கு பண்ணணு. அதுதான் பண்டிகையுடைய ஒரு அர்த்தம்னு சொன்னாலே பண்டிகைனாலே நம்ம மட்டு சந்தோஷமா இருக் இருக்கறதுல நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கணும் அப்பதான் அது வந்து ஒரு உண்மையான திருவிழாவா நம்மளுக்கு நிறைவாவும் இருக்குமே திருவிழா பாத்தீங்கன்னா நகர்ப்பு புறவங்களை விட கிராமப்புறத்துல தான் ரொம்ப நல்லா இருக்கும் திருவிழானாலே எல்லாருமே இப்ப எல்லாருமே வெளியூர் வேலைக்கெல்லாம் இப்ப போயிடுவாங்க பார்த்தீங்களா அந்த திருவிழா டைம்ல மட்டும்தான் எங்க இருக்கிறவங்களும் சொந்த ஊருக்கு ஒண்ணு கூடி வருவாங்களே அப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் பாக்க முடியும் யாராரெல்லாம் நம்ம வந்து பல வருஷமா பார்க்காம கூட இருப்போம் ஆனா அந்த திருவிழா டைம்ல தான் நம்ம வந்து அவங்கள நம்ம உறவுகள் எல்லாரையுமே நம்ம ஒண்ணு சேர்த்து பார்க்க முடியுமே அப்ப அதுல வர சந்தோஷமே தனிதான் அப்ப வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோனா எல்லாரும் ஒண்ணு கூடி துணி எடுத்து அதை சேர்ந்து சேந்து சமைச்சு ஒன்னா உ்க்காந்து சாப்பிட்டு இப்ப ந வெளிலாம் நம்மெலா சேந்தெலாம் சாப்பிட முடியாது ஒன்னா இருக்க முடியாது இந்த திருவிழா டைம்ல தா பாத்தீங்கன்னா நம்மெலாம் சேந்து ஒன்னா உட்கார்ந்து சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா பேசி இந்த போன் இந்த மொபைல் எல்லாம் எடுக்காம நம்மேலா சேர்ந்து சிரிச்சு பேசி இந்த அது இந்த கிராமத்து சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா வயல்வெளி கிணறு இந்த மாதிரியெலாம் நிறைய இதெல்லாம் சொல்லலாம் பொழுதுபோக்கு இடங்கள் அந்த மாதிரி இடத்தலெல்லாம் நம்ம ஒன்னா சேர்ந்து பேசி சந்தோஷமா இருக்கலாம்